ஹலோ
என்ன பண்றீங்க
ஆஹ் சும்மாதான்ப்பாருக்க சொல்லுங்க
பேசுற மாரி இருக்கு
இல்லப்பா படுத்துட்டு பேசற அதனால அப்டி கேக்குதோ எண்ணமோ ஆஹ்
வேல செஞ்சு ரொம்ப டயாடான மாரி இருக்கு அதனாலதா கேட்ட
ஆமாம்பா இன்னைக்கி அது போட்டி கழுவி அது செஞ்ச
அஹ் அஹ ஐயோ அது ரொம்போ பெரிய ப்ராசஸ் இல்ல அது செஞ்சாலே கையெல்லா நாத்தடிக்கு அது அது வேற சாப்புன்ணுனாலே பெரு வேதனையாருக்கு அது
கையென்ன வீடே நாறுங்க அது சமைக்கிற வரைக்கு எப்ப அதுல இஞ்சி பூண்டு பேஸ்டு போதோ அப்பதா அத அதோட வாசனயே வந்து கொஞ்சௌ அடங்கு இல்லனா ஒரே ஸ்மெல் அடிக்கு அத நல்லா க்ளீன் பண்ணு ஆனா தண்ணியு நெறயா செலவாவு
ஆஹ்
உம் ம்
எப்டி செய்வீங்க அத
அதுவா இப் இப்ப ப்ராசஸ் சொல்ல சொல்றீங்க
ஆமா ஆமா ஏனா அத நானு வந்து செய்யணூன்ட்டு இவர் வாங்கி வந்தாலே நா தூக்கி அடிச்சிடுவ என்னால செய்ய முடியாது போ அப்படின்ட்டு வேண்ணா நீ போய் கடைல வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கோ எனக்கெல்லா முடியாதுனு சொல்ட்டு நானு செய்யவே மாட்டேங்க ஏனா அது தோல்லுலா உரிக்கணுன்னுவாங்க
வாங்கும் போதே கடைல தொங்க விட்டு இருப்பாங்க பாருங்க அது வாங்கம்போது ரொம்ப கருப்பா இருக்குற மாரி நம்ம சூஸ் பண்ண கூடாது கொஞ்சொ லைட்டு ப்ரௌனிஷா இருக்கு பாருங்க அந்த மாரி சூஸ் பண்ணாதா கரெக்ட் டா இருக்கு
ஹ்ம்
இந்த கம்புளி மாரி இருக்கும் பாருங்க அது ரொம்ப திக்காருக் க்குற மாரி நம்ம வாங்க கூடாது கொஞ்சொ சுமாரா இருக்க மாரி வாங்குனா கொஞ்சொ சீக்கிரமா வேவு நம்மளுக்கும் கழுவுறதுக்கு கொஞ்சொ ஈஸியா இருக்கு
ஹ்
நீங்க வ அருவாமண யூஸ் பண்ணுவீங்க தானே
ஆமா ஆமா
ம் இன் நீங்க என்ன பண்ணீங்க அத அத ஃபஸ்ட் என்ன பண்ணனு அத வந்து உள்ள இருக்கிறது வந்து ரிவர்ஸ்ல இது பண்ணனு அவங்க தொங்கொட்டுருப்பாங்க எல்லாமே வந்து ரிவர்ஸ்ஸதா தொங்கவுட்டுருப்பாங்க நம்ம தா முடிச்சு முடிச்சா இருக்கு அந்த பைக்குள்ள அதெல்லா எடுக்கணு அதெல்லா கொடல் க்கு அந்த கொடல என்ன பண்ணணுனா கத்திய விட்டு மெலிசான கத்திய விட்டு நாங்க கீறுவோ கீறிட்டு ஓட்ட ஓட் அதா பைப் மாறி இருக்குல்ல அந்த பைப்பிய அப்டி கீறுடுவோ கீறுனா உள்ள வந்து வழவழனு இருக்கு பாருங்க அதெல்லா அப்டியே அந்த நெகத்த வச்சு அப்படியே சொரணும் சொரணுனா அப்படியே வழுவுகளா அப்படியே வந்துடு அது அப்டியே ஃபஸ் ச்சு வச்சிருங்க அதுக்கப்பறமா வந்து உள்ள ஒரு இது மாரி இருக்கு ஒரு அற றையா ஒரு என்ன சொல்றது அது பேரெ என்னவோ சொல்லுவாங்க நான அப்பறமா யோசன பண்ணி சொல் சொல்றே எனக்கு டக்குன் நாபம் வர்ல அதுவு அந் மாரிதா மேல இருக்க கம்பளிய வந்து ரொம்ப சொரண்ட கூடாது ஆனா அது வந்து கொஞ்ச இடுப்பு வலிக் கு நல்லதுன்னு சொல்லிட்டு எ மாமியார் சொல்லுவாங்க அடிக்கடி ரொம்ப சொரண்டிடாத அந்த கம்பளி மாரி இருக்குப்பாரு அதுதா வந்து இடுப்புக்கு ஸ்ட்ரென்த்து வயித்துக்கு குளிர்ச்சு தின் சொல்லுவாங்க அதனால வந்து அத வந்து அருவாமனையில நம்ம சொரண்டம்போது ரொம்ப சுரண்டிட கூடாது ஒரு குத்துமதிப்பா சொரணனு அந்த வழுவல் பார்ட்ஸ் மட்டு நம்ம வந்து நல்லா கைய வச்சு நல்லா தேய்ச்சு தேச்சு கழுவிட்டு நாலஞ்சு தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்பறமா கழுவிட்ட அப்பறமா நம்ப வந்து துண்டு துண்டா கட் பண்ணி கழுவிட்டப்பறமா தண்ணி ந றைய இருக்கு அதுல நம்மளால வடிகட்ட முடியாது அத என்ன பண்ணனுனா மஞ்சத்தூள் கொஞ்சூண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அடுப்புல ஃபுல் பளேம்ல வெக்கணு வெச்சா எக்ஸஸ் தண்ணி எல்லா வந்து அப்டியே மேல மெதக் தக்கு அதென்ன பண்ணனுனா வடி கட்டினு அதுக்கப்பறமாதா வெங்காயோ தக்காளி அதெல்லா போட்டு நம்ப வதக்கணு அதுவு சொல்ட்டுமா ரெசிபி எப்பிடி
இல்ல நா செஞ்சதே இல்ல அதனாலதா சரி எப்டி செய்வீங்க நீங்க அப்டினு
ஆஹ் இ இப்ப இந்த மாரி பண்ணிடப் பொறமா என்ன பண்ணனோ வெங்காயோ தக்காளி இப்ப ஒரு போட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சுமாரான போட்டின்னா வந்து ஒரு ரெ ரெண் ரெண்டு தக் ரெண்டு வெங்காயோ ரெண்டு தக்காளி செ செரியா இருக்கு அத கட் பண்ணிங்கணு நீட்டு வாக் குல தா கட் பண்ணணு ஓகேங்களா அப்புறமா இப்ப லவங்கொ ப லவங்கோ பட்ட ஏலக்கா இது போட்டு வெங்காயோ போட்டு வதக்கிட்டு திருப்பி இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஏற்கனவே போற்றுக்கனால ரொம்ப ஸ்மெல் வந்துரு அதனால பாத்து அ திட்டமா போட்டுக்கோங்க அதே இஞ்சி புண்ணு போட்டு வெங்காய தக்காளி கொத்தமல்லிலா போட்டு வதக்கிட்னு வதக்கிட்டு மெளகாத்தூளு மஞ்சத்தூளு தனியாத்தூளு கொஞ்சோன்னு கரம் மசாலா போட்டா கொஞ்சோ நல்லாருக்கு அந்த ஸ்மெல்லு வருல அந்த போட்டி வேவக்கம்போது இதெல்லா போட்டுட்டு அப்பறமா நல்லா சுருண்டு வரம்போது இந்த போட்டி நம்ம ஏற்கனவே தண்ணிலந்து இது பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அந்த போட்டிய போட்டு வதக்கிட் டு குக்கர்ல வந்து ஒரு அ பாதி கிளாஸ் தண்ணி ஊத்துனா போறு அந்த போட்டி வேவறதுக்கு ஆனா வந்து எப்படியு ஒரு பதினஞ்சு இருவது விசிலாச்சு வைக்க வேண்டியதிருக்கு நார்மல் போட்டிக்கே நா சொல்ற இதுவே நீங்க அஹ் ரொம்ப திக்கான பெரிய போட்டி அந்த மாரி வாங்கிட்டீங்கன்னா இருவது இருவத்தஞ்சு விசில் கூட வைக்க வேண்டியதிருக்கு அது வேகறதுக்கு ஆமா விசில் ஏனா நம்ம மொதல்ல தேங்காவு போட கூடாது மொதல் நல்லா வேவச்சுட்டு அதுக்கப்பறமா வந்து விசிலெல்லா அடங்கிட்டப்பறமா திருப்பி அந்த போட்டிக்கு ஏத்த மாரி தேங்கா நா வந்து ஒரு ஆஹ் என்ன சொல்றது கொழம்பு மாரி நா பண்ண மாட்ட கொஞ்சோ திக்கா பண்றனால நா கொஞ்சோ தேங்கா கம்மியாதா போடுவ அதனால ஒரு மூனு பத்த நாலு பத்த போறு எனக்கு தெரிஞ்சு அதுல வேணா கொஞ்சோ சோம்பு வேணா போட்டு கொஞ்சோ அரைச்சு அதுல ஊத்திட்டு திருப்பி ஒரு நாலஞ்சு விசுல்னா அப்டியே சேந்து கொழம்பு மாரி வந்துரு நா அப்டியே வந்து கொழம்பு மாரி நாங்கோ சாப்பிட மாட்டோ அதனால கொஞ்சோ திருப்பி அத ட்ரை பண்ணிட்டு சாப்டோனு அவ்ளோதா அதுல வந்து உருளக்கெழங்கு அதெல்லா போட மாட்டாங்க ஆ
நானு ஈரல்தா செய்வ எனக்கு அதுல ஈரல்தா ரொம்ப புடிக்குமா அந்த ஈரல மட்டு வாங்கி
நீங்க கோழி ஈரல்லா சாப்டுவீங்களா
சாப்டுவே கடைல வாங்கினு வந்து குடுத்தா சாப்புடுவே ஆனா நா செஞ்சு ல்லா சாப்ட்டதில்லா அதனாலதா கேட்டனே
ஆ இல்லப்பா கோழி ஈரல் கேக்குறே
கோழி ஈரல் சாப்புடுவோ சாப்புடுவோ அதுவுந்தா சாப் டுவோ ஆனா அத விட இது ஆடுது ஈரல் ரொம்ப புடிக்குமா வாங்கி கட் பண்ணமா அது நல்லா சுடு தண்ணில போட்டு மஞ்சத்துளு பெப்பர் தூள் போட்டு வேக வெச்சுட்டு அதுக்கப்புற மா தா ஒரே ஒரு வெங்காயோ மட்டு கட் பண்ட்டு இஞ்ஜி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா எல்லா போட்டு நல்லா தொக் கு மாரி போட்டு நல்லா பெசஞ்சி சுட சுட சோத்துல போட்டு பெசஞ்சி சாப்ட புடிக்கோ ரொம்ப அதே மாரி ஆட்டுக் காலோ வாங்கி செய்வே ஆனா வந்து து ஆட்டுக்கால் வந்து உங்க வீட்ல வந்து எம் பசங்க சாப்ட்டு வந்தாங்கல்ல அதுதா நல்லா இருக்குது ன்ணுவாங்க ஆனா எ ங்கம்மா எனக்கு ஆட்டுக்கால் எப்டி சொல்லி குடுத் தாங்கன்னா நைட்டே வேக வெச்சர்னு ஆ ட்டுக்கால அப்டினுவாங்க மஞ்சத்தூளு உப்பு இஞ்சித்தூள் போட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வக்க சொல்லுவாங்க நையிட்டே ஒரு நாலஞ்சு விசில் வேக வச்சுருவ திருப்பி காலைல எழுந்து ஒரு ரெண்டு மூனு விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்பறோ வெங்காயோ தக்காளி அ தேங்கா எல்லாத்தையு அரச்சு போட்டு குர்மா மாரி வெச்சு குடுப்பே அது வந்து அதுவு நல்லா தாருக்கு ஆனா இருந்தாலு ஆன் த ஸ்பாட்டுக்கு நீங்கல்லா வேக வச்சு அன்னைக்கு செஞ்சு கொடுத்தீங்களா அதுதா எ பிள்ளங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க ஆனா எனக்கு அது புடிக்கல எலும் கடிக்கவே முடில இது நைட்டே வேக வக்கிறது நல்லா மாவு மாரி ஆயிடுதுல
இல்லப்பா ந இல்ல நைட்ல வேல வேக வச்சதா நல்லதுதா இப்போ நம்ம வாங்குற ஆட பொறுத்து இருக்கு இப்போ எழசு ஆடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களன் சீக்கிரமா வெந்துரு இந்த பெரிய கொஞ்சோ செம்மறி ஆடு மாரி அந்த மாரி ஆடுங்கன்னா ஏன்னா அவர் அனா நம்ம டக்குன்னு செய்ய முடியாதுதா நைட்டு வேக வச்சாதா கரெக்டாருக்கு ஆ நைட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்பறமா நாளை நம்ம மறுநாளு வந்து வெங்காயம் தக்காளில்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ பண்றது ஈஸி
ம் அதா போன வாட்டி வாங்கிட்டு வந்த ஆட்டுக்கால்ல அதுல ஒரு நாலு கால் வெந்திருந்தது நாலு கால் வேகல அது எப்டி அது எப்டி கண்டுபிடிச்சு வாங்கறது அது
அது எப்டி கண்டுபிடிச்சுன்னா நம்ம வாங்கும்போது ரெண்டுமே வந்து எல ஆடா வாங்கணு இல்லன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சோ முதிர்ச்சியான ஆடா வாங்கணு எ அவன் ஒரு ஆடு வந்து அந்த மாரி குடுத்திருப்பான் ஒரு ஆடு எப்டி குடுத்துரு அதனாலயாருக்கு
கால் தா கூறு கட்டி தானே விக்கிறான் அதுலந்து தானே வாங்கிட்டு வறோ அவன் எப்டி வி
அ இல்ல இல்ல அவுங்களுக்கு தெரியு பா விக்கிறங்களுக்கு தெரியும் அ தா நம்மள ஏமாத்துறதுக்கு எதனாச்சு ஒரு வழி பண்ணுவாங்க
ம்
ம்
அதுதா எனக்கு வேகவே இல்ல வேகவே இல்ல சுத்தமா என்னடா இது கடுப்பாயிடுச்சு எனக்
நம்ம சைசு பாத்துதா அத வந்து கண்டுபிடிக்க முடியு ஒண்ணு ஒண்ணு வந்து மெலிசா இருக்கும் ஒன்னொ ஒண்ணு கொஞ்சம் தடிசா இருக்கும் தடிசா இருக்கிறது வந்து பெரிய ஆடுதா இருக்கும் மெலிசா இருக்கிறது அந்த சைஸ் நம்ம துண்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அந்த சைஸ்லயே கண்டுபிடிச்சிடலா
ஆ
அ ஆனா எனக்கும் எமிதல் மொதல் எனக்கும் தெரியாது எதுவுமே என் மாமியார்தா ஒவ்வொன்னா சொல்லி த்தாங்க இது இப்டி இருக்கு பாரு அது எப்டி இருக்கு பாரு அப்டின்னு சொல்லி அவங்கதா சொல்லி தருவாங்க மொதல்ல நானும் அப்டிதா இருந்தே ஏ ஏதோ கெடைக்கிறத சாப்பிட்டுன்னு இருந்தே இப்பதா வந்து அத மாமியார் சொல்லி குடுக்கும் போதுதா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும்பா
எங்க வீடல எங்க அம்மாவும் இதெல்லா ரொம்பல்லா செய் ஆட்டுக்கால் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்ல்லா ஈ ரல் செய்வாங்க மத்த படி அந்த தலா கறி டீ இதெல்லா எங்கள் அம்மா செஞ்சு குடுத்துதா எனக்கு நெனைவே இல்ல ஆனா வந்து அ தெல்லா இங்க வந்து இவர் து கேப்பாரா இத செய்வியா அத செய்வியா இத வாங்கினு வர்ட்டா அத வாங்கினு வர்ட்டா மூலெல்லா வாங்கினு வர்ட்டான் னுவாங்க எனக்கு அதெல்லா எனக்கு சுத்தமாக எனக்கு பழக்கமே கிடையாதா இத போய் நீ மூள வாங்கினு வ ந்து அதெல்லா எப்டி கிளீன் பண்ணி செய்யிறது நால்லா செஞ்சதே கெடையாது நால்லா செய்ய மாட்டே வாங்கினு வந்து குடுத்தா மட்டு தின்னுடி நல்லா அப்படின்னுவாரு என்ன அந்த செய்யறதுக்கு புடுச் சாதான நம்ம செய்யறதுக்கு
ஆமா
யாரா செஞ்சு குடுத்தா உக்காந்து சாப்பிட சந்தோஷமா இருக்கு அவ்ளோ தா
உம் இப்ப நீங்க வந்து உ ஆட்டுகால பத்தி சொல்லி சொல்லி இப்ப எனக்கு ம ஒரு ரெண்டு நாள் நானு என் வீட்டுல செஞ்சிருவேன் நெனைக்கிறே ஆட்டுகால் பாயா ம்
இப்ப அதுதா இப்ப கூட நா பேசிட்டு இருக்கு போது என் பொண்ணு கேட்டு போது அப்போ நாளைக்கு ஆட்டுக்கால் வ ந்து செய்யிரியம்மா
பசங்க லீவுல இருக்கறத்துக்கு எதனா செஞ்சு குடுக்க சொல்லி நம்மள கே க்கறாங்க
ஆ ம் சேரி சேரிப்பா அப்புறமா பேசிட்டோமா ஆஹ் சரி அஹ் ஆஹ் பாய் உம்
பாய்